ஹலோ எப்டி இருக்கீங்க?
நல்லாருக்கக்கா நீங்க?
ஆ நா நல்லாருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க?
எல்லாரு நல்லாருக்காங்க்கா அங்
அப்பறொ வேற எதாவ்து ப்ளான் இருக்கா ட்ரிப் எல்லா போயிட்டு வந்தீங்ளா?
லாஸ்ட்டா போனது ஒரு த்ரீ மந்த் இருக்குங்கா லாஸ்ட்டா கேரளா பக்க போயிட்டு வந்தே அவ்ளதா அதுக்கப்ற எங்கியு போல ஃபஸ்ட்டு ட்ரிப்புனா நா ஸ்கூல் ட்ரிப் போனே
செரி செரி
ராமேஸ்வர வந்துட்டு அப்ப மதுரைக்கு கூட்டு போயிட்டு வந்தாங்க
ஸ்கூல் ட்ரிப்னாலே அந்த கோவில் அந்த மாரி எடத்துக்கு தா கூட்டிட்
ய கண்டிப்பா வருஷத்துல கூட்டு போய்ட்டு ஸ்கூல்ல விட்டாங்க எங்கள நைட் ஸ்டே பண்ண
ஓ
கூட்டு போனாங்க ராமேஸ்வர பீச்சுக்கு போன அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு ராமேஸ்வர பீச்சு அப்ப தனுஷ் கோடி சுத்தி காம்ச்சாங்க
ஓகே ஓகே
அங்க ரெண்டு பீச்லயு போய் ஜாலியாருந்தோ இந்த ஷுட் ஸ்பாட் ஒன்னு இருக்குல்ல ஃபுல்லா அந்த மே
ஆ ஆமா ஆமா
அந்த இடத்து கூட்டு போயிட்டாங்க அங்கந்த காட்டுக்குல்லா போயிட்டு ராட்டு கடந்தோனாங்க
ஓ சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஆ சரி சரி ஓகே ஓகே ஏன்னா ட்ரிப்புனாலே ஒரு அதுவு கொழந்தைகளா இருக்கும்போதெல்லா இன்னு ரொம்பவுமே ஜாலியா இருக்கு எப்படா ட்ரிப்பு போகு அந்த மாதிரிதா இருக்கு
இ இது நங்கியே எங்க போனும்னடா அந்த வயசு எங்களுக்கு தெரியாது பத் எவரேஜ் ஜாலியா போயிட்டு வந்தோ செவன்த்துக்கு இப்ப
ஓ சரி சரி ஓகே ஓகே ம்
உங்களுக்கு ஏதாவது பிளான்கா
இப்போதிக்கு ப்ளான் இல்ல நாங்களு ஒரு ரெண்டு மாசோ முன்னாடிதா போயிட்டு வந்தோ கேரளா தா போனோ எங்களுக்கு இங்கிருந்து பக்கம் தா அதனால ஒரு த்ரீ ஃபோர் ஹர்ஸ் அதா ஆகு போனா பார்டர் டச் பண்ற ஒன்றரை மணி நேரத்தில ஆயிடு பட் உள்ள வந்துட்டு ம் அவ்வளோதா கோயம்புத்தூர் தானங்க அதனால அவ்ளோதா ஆகு அப்புறமா அ போயிட்டோம்னா நாங்க மெயினா நாங்க கோவில்க்கு போவோ குருவாயூர் அதுக்கப்புறோ அங்க பக்கத்துல ரெண்டு மூண கோிலுக்கு போவோ
ம்
போயிட்டு சாமி கும்பிட்டு அங்க ஃபுட் எதுவு சரியா இருக்காது அதனால வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போயிருவோ
அது எனமோ உண்மதா நாங்க போய் சாப்பிட்டுட்டு அனுபவிச்சிட்டோ
ஆ நா எட்டு மணிக்கா கிளம்புவோ காலையில ந கொஞ்சம் நேரமா எந்திருச்சு எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு போயிருவோ எடுத்துட்டு போயிட்டோம்னா அப்புறோ அங்க போற வழிலயே வீட்டுல கால சாப் சாப்டோம்னா அங்க போயிட்டு மதியானமா லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பி வரும்போது ஈவி்னிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எங்கேயாவது பேக்கரியில நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவோ அப்புறோ நைட்டு பாத்துக்கலானு
ம் ஒன்ர மணி நேரோ டக்குன்னு போயிட்டு வந்துரீங்க கேரளாக்கு
இந்த பார்டர் அவ்ளோந் தூரோ உள்ள போணுன்னா ஒரு இப்பிடி ஒரு மூணு மணி நேரோ குருவாயூர்லா போகணுன்னா
ஓ ம் ஒரே கோயில் மட்டு தா போவீங்களா வேற எங்கியாவது
அங்க பக்கத்திலயே இன்ன ரெண்டு மூணு கோவில் இருக் க் அங்கலா போவோ ம்
நானு கேரளா போயிட்டுதா வந்தோ லாஸ்ட் ம் அங் கோயி போல
ஓகே
நாங்க போனதுந்து பீச் அந்த மாதிரி சைடுதா போயிட்டு வந்தோ மோ
ஓ சேரி சேரி ஓகே ஓகே அங்க சாவ க்காடு பீச் ஒரு தடவ போனோ
ம்
ம் என்ன பீச்சி போனா சும்மா குழந்தைங்க விளையாடுவாங்க அவ்ளோதா விளையாடிட் ட் அப்புறோ ஏதாது வேணுன்னா வாங்கிட்டு வருவோ மார்க்கெட்ல்லா போனோம்னா அங்க ஃபிஷ் அப்புறோ கருவா டு இதெல்லா கொஞ்சோ ரேட் ட்டு கம்மியா இருக்கு நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதுனால அது மட் ட்டு வாங்குவோ
கனா ஃபுட்டு் தா அங்க ரேட் ட் அதிகோ
ஆமா நல்லாவு இருக்காது
ம் நாங்க பிரியாணி ஒரு டைம் வாங்கிட்டு நல்லாவே இல்ல
ஆ ஆ ஆ ஆ சேரி சேரி ஓகே ஓகே
பரோட்டா வாங்கனோ பரோட்டாக்கு நம்ம ஊர்ல சால்னா சும்மா குடுப்பாங்க அங்க தம்பி காசு குடுத்து தனியா வாங்கணு ப்பா
நார்மலா ஆமா ஆமா அதுவும் நல்லா இருக்காது தக்காளி சட்னி மாரி ஏதோ குடுப் ப்பாங்கனா
நாங்க வந்து பீப் கறி சொன்னோம்
ஆ
அங்க வந்து அதான் ஸ்பெஷலாம் சோ அதனால அவுங்களே சொ விதம் இப்ப எதுக் நாங்க அங்க அவ்ளோ தூரம் போயிட்டு வெஜ் எல்லாம்
நான் போகாமே இருந்திருப்பனேடா
ப்பா சோ அதனால செரி கொடுங்கண்ணா பரவால்ல எவ்ளோன்னு கேட்டோம் நூத்தி இருபது ரூவா சொன்னாங்க ஒரு பிளேட்டு சின்னூண்டு பிளேட்டு என்ன ஒரு பத்து பீஸ் பன்னெண்டு பீஸ் வந்திருக்கும் அவ்வளோ தான் அது நூத்தி இருவது ரூவா வரும்
ம்
ஆ நார்மல் சின்னபீ ச்சாதான் இருந்துச்சு
ம்
நூத்தென்றுவா ஒரு ப்ரோட்டா
ம்
ஒன்னு இருபதுன்னு வைங்க இல்ல பதினஞ்சுன்னு அப்படி வைங்க
ஆமா பன்னெண்டு பதினஞ்சு தான் இங்கெல்லாம்
ஆ இருவத்தஞ்த நாங்க போன ல
ம்
சைடுல இருந்ச்சு
ம்
அதான் சொன்னாங்க ஆனா ரெண்டு பர்டேக்கு அந்த குழம்பு பத்தவே இல்ல
அப்புறோம் இன்னொன்னு நம்ம எல்லாம் கொழ குழன்னு ஊத்துவோ எங்க ஊர் பக்கால தேங்கா சட்னி அப்புறோ இந்த தயிர் பச்சடி மஸ்ட்டு கம்பல்சரி போராோட்டாக்கு குரும்ஸ் அதா குருமா அதுக்கப்புறோ தேங்கா சட்னி கொடுத்துருவாங்க அங்க என்னடானா அந்த முட்டைய வந்து தக்காளி போட்டு ஒரு அத மாதிரி பண்ணி அத பரோட்டாக்குன்னாங்க அடப் பாவமே இதுக்கு நா பரோட்டாஸ் சொல்லாமலே இருந்திருக்கலாமேனு ஆயிடுச்சு எனக்கு
கண்டிப்பா நாங்க சிக்கன் ரைஸ் போய் கேட்டோ நம்மல வந்து சிக்கன் ரைஸ்னா எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியு அங்க சிக்கன் ஃப்ரைஸ் கேட்டோ சிக்கன் அ க்குல அது தனியா குடுப்பாக ஒயிட் ரைஸ் தனியா எடுத்துட்வந் குடுப் ஃபேமிலிங்களுக்கு
அடப்பாவமே
சிக்கன் ரைஸ் ஆ அவங்களுக்கு எங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண இங்கிலீஷ்ல பேசனு அதுவு புரிய மாட்டேங்குது தமிழ்ல பேசுறது புரியமாட் து எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரிய இதே பெரிய ரெஸ்டாரன்ட்டா இருந்துச்சுன்னா அவங்க பேசற கொஞ்சமாது புதிய இங்கிலீஷ்ல
ஆ
இதுல ஆறு பேர் போயிட்டு படாதபாடு பட் ட்டு அந்த கடையில அவங்களுக்கு சிக்கன் பீஸ் என்னாதுக் தெரியாது போல எட்ரேஷன்னு சொல்றோ நாங்க ஃப்ரைட்ரைஸ் தானே சொல்றாங்க அப்ப எல்லா ரிட்டன் குடுத் த்துட்டு இல்ல எங்களுக்கு பட்டேவே கூப்ட்டாங்க நெறைய சாப்பிட்டுக்றோ
ம் ம்
ந்து போயிட்டு திஸ் ஒன் பிளேட் ஒன் பிளேட்டுனா அது காம்ச்சா அதுக்கப்பம் ஏ ஓ ஒகே ஒகேன்ட் எதோ ஓரளவுக்கு பேசனாங்க அத ச்சி மேனேஜ் பண்ணி வாங்கி சாப்பிட்டு வந்தோ நாங்க
ஓ சேரி ஓகே ஓகே பரவால நானு அப்பிடிதா ஒரு வாட்டி எங்க போயிட்டு சில்லி பரோட்டான்னு கேட்டே சில்லி பரோட்டானா எங்க ஊரு பாக்க எப்பிடி இருக்குனா ம் அது வந்து ஆ இது ப்ரை பண்ண மாட்டாங்க அது ஒரு மாரி என்ன சொல்றது ஆ ஒரு ஸ்கொயரா கட் பண்ணி போட்டு நல்லா மசா மசாலா போட்டு கொஞ்சோ ரொம்ப திக்காவு இல்லாம அது ஒரு மாரி இருக் கு நல்லா இருக்கு அத் இதுதா இங்க அப்பிடி சொல்லுவாங்க நா அங்க போய் கேட்டதுன்னா பரோட்டாவ நல்லா ஃப்ரை பண்ணி லேஸா போட்டு ஆயில்ல ஃப்ரை பண்ணி அந்த பரோட்டாவ ஃபிரை பண்ணி அது மேல வந்துட்டு டொமேட்டோ சாச ஊத்தி கொண்டு வந்து வச்சாங்க ஒரு பீஸ் சாப்ட்டதையுமே நா நொந்து ட்ட அய்அய்யயோ என்னட இது நம கார சாரமா அப்பிடி சாப்புட்டோ இங்க வந்தா இப்பிடி இருக்கு அப்பிடிங்கிற மாரி ப்டி ஆயிடிச்சி அதுக்கப் ப்புறோ நா எங்க போனாலு அத கேக்கறதே விட்டுட்ட இனிமேலு து சாப்பட கூடாது ஏமாந்தர கூடாது நம்ம அப்பிடிங்கிற மாரி ஆயிச்
ம் ஆக்ப்போறோ நாங்க கடசியா கன்னியாகுமரி போனோ ஆ இது ஆ அதி மலர்ன்னு சொல்லிட்டு அந்த சிவன்டெம்பிள் போனோ
ஓ சரி சரி
ம் அதுந்து அப்டியே கன்னியாகுமரி பக்கம் தான்னு சொல்ட் டு அங்க போய நைட் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலா வுட்டாங்க
ஆ
பாடரது நா அவ்ளோதூ போயிட்டு என்னால பாம்பு சாவுள முல்ல அங்க போய்ட்டு
ஆ சேரி சேரி ஓகே
நா பஃஸ்ட் ஒரு ட்டீ வ அந்த கடையில டீயே நல்லா இது எப்டி நல்லாக்குன் சொல்ட்டு சாப்டாமா வன்ட்ட நானு
ஆ சேரி சேரி ஓகேகே
கொழம்பு கரண்டிக்குல அதுல அள்ளி அது அதுல அள்ளி ஊத்ராங்க
அய்யய்யே
இந் டிக்காசன் கந்த பே தனியா வச்சுப்பாங்க அதுல தா திக் இது பண்ணுவாங்க அங்க வந்து கேட்கமோது அந்த கொழம்புக்கரண்டி அள்ளி ஊத்தி அதுக்கப் வந்து அவுங்க டிக்காஷலா தனியா போட்டு வைக்கரதுல அப்டே அது வந்து இது வா காப்பி தூள் போ டீ தூள் போட்டு டீ போட்டு குடுக்குராங்க
உம் அதாவது நார்மலா எல்லாமே கொதிக்க வச் ட்டு அப்டியே சும்மா தராங்க பேக் த்ரீ ஸ்டைல்ல குடு
ரெண்டே நிம்ஷோ கொதிக்கவே அது கொதிக்கவே இல்ல டீ எ ஃப்ரெண்லா பாத்துட்டு சத்தியமா வேணா வாடா போய்லா டீ போடமோதே கேன்சல் சொல்ட்டு ஒத்தன் கெளம்பிட்டா
ஓகே ஓகே
அப்ப நாங்க ரெண்டு பேரு குடுச்சோ அப்ப நல்லாவே
அவ்ளோதா
தெரிஞ்சுகிட்டே பாதிபேரு தமிழு பேச மாட்டங்கறாங்க
கரெக்ட்தா எதுக்குடா பேசணு இவன் கேக்குற கேள்விக்கு எதுக்கடா நம்ம பதில் சொல் அவுங்க அந்த மாரி இருப்பாங்க
நாங்க போனதுலயே ஆனா போன எல்லா இடமு ஜாலியா சந்தோஷமாதா இருந்துச்சு அப்போ அங்க வர்க்கலா பீச் போனோ வர்க்கலா பீச் போயிட்டு அது சரி செம்மையா இருந்துச்சு அந்த வர்க்கலா பீச்ல எனக்கு பிடிச்ச இடமே போனதுல
ஓ ஓகே ஓகே
அங்க போயிட்டு புல்லா ஒரு ரெண்டு மணி நேர அங்க ஃபுல்லா குளுச்சோ ரெண்டு மணி நேரோ அதுக்குளுச்சு முடுச்ட்டு அது பக்கத்துல ஏதோ கோயில் ஒன்னு இருக்குனாங்க ஆல்ரடி ஏதோ வந்த கால இருக்கு வாடாங்க இரு இது அந்த கோயில் கொளத்ல போய் குளிச்சுட்டு போலான்ட்டு அந்த கோயில் கொளத்ல போய் அங்க கொஞ்ச நேரோ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லா காய வச்சுட்டு
உம் இல்ல தண்ணி இருக்குற ஏரியாவுக்கு போயிட்டு சும்மா ஒக்கந்தாலுமே அது ஒரு நல்லாதா இருக்கு க்கு ஜாலியா இருக்கு குளிச்சுட்டு அப்டியே ஒட்காந்தனா நல்லாருக்கு
இந்தஸ்லாம் காய போடுறாங்க காய் போட்டு கோயில் கொழுத்து மளாடி காயப்போட் டு எல்லா அப்படியே உக்காந்துடாங்க கால தண்ணி டு உக்கான்ந்
ம் அப்படியே சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கு ஃப்ரரெண்ட்ஸோட பேயிருக்கோ ஏதாவது சாப்
சாப் ஆனா நாங்க போதப்ப ஏதோ உகக்கானங்களுக்கு சண்ட போல அடிச்சுனு வுல்றான எல்லா
தா அப்டின்னு
பா நாங்க அவங்களதா கிராஸ் பண்ணிதா போனோ காதுல சண்ட போட்டு நிக்கிற ஏனா அன்னைக்கு இன்னைக்கு எதோ கால் மணிநேரோ சண்ட போட்டாங்க உ சிட்டாங்க அதுக்குபோய் எல்லாரு தடுத் த அப்பதா கூட்டு போனாங்க
சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பேசுவோ
ஆ ஓகேக்கா
ஓகே ம் பாய்
பைக்கா